அ வணக்கம் ப்ரோ நா பேசது கேக்குதா ப்ரோ
ஆய் ப்ரோ சொல்லுங் ப்ரோ
ஆ நல்லார்க்கீங்ளா ப்ரோ ஓகே ப்ரோ நல்லாக் நல்லாக் ஆ நல்லாருக்குறன் ப்ரோ என்ன ப்ரோ லைஃப்லா எப்டி போது
நல்லா போது ப்ரோ சூப்பரா போது ப்ரோ ஒன்னு பிரச்சல்ல
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்க கிட்ட ஒன்னு ஒரு ஒரு விஷயத்த பத்தி ஒன்னு கேட்கணு ரொம்ப நாளா இருந்த
கேளுங் ப்ரோ னா ப்ரோ கேளுங்க ஒண்ணு பிரச்சனல்ல
இப்ப வந்து நீங்க லாஸ்ட்டு மந்த்து ஓகேங்ளா லாஸ்ட்டு மந்த்து ஃபுல்லா சம்மரு சோ அந்த சம்மர வந்து நீங்க எப்பிடி ப்ரோ ஸ்பெண்ட் பண்ணீங்க நீங்க வந்து ஆ வெளியில வெளியில வாணா வீட்ல நீங்க ஆ இருக்க சப்ப இருக்கறப்ப எப்பிடி ப்ரோ மெயின்டெயின் பண்ணீங்க இந்த சம்மர
சம்மர் எப்டி மெய்டன் பண்ணா மேக்சிமம் வெளிய போல ப்ரோ
ம்
அப்பப்ப ஸ்விம்மிங் புல் போவோ அப்பறோ பக்கத்துல பார்க்கு அந்த மாரி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாரி அந்தப் போய் மரத்தடியில உக்காறது
ஏ
அந்த மாரி இதா ப்ரோ மேக்சிமம் வீட்டு உள்ள ஏசில இருக்கிற மாரிதா ப்ரோ போச்சு அவ்ளோ போல படி மால அந்த மாதி‌‌ரி போனோ
உம் ஆக்சுவலி நாங்க வந்து எப்டி பண்ணம்னா ஆமா ப்ரோ ஓஓ ஓகே ப்ரோ சரிங் ப்ரோ இப்போ நான் வந்து எப்பிடி இந்த சம்மர ஸ்பெண்ட் பண்ணன்னா ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க ஊர்ல கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணோ ஓகேங்ளா ஊர்ல வந்து எப்போமே நம்ம போறது தா ஊருக்கு ஸோ ஊருக்கு போய்ட்டு ஜாலியாக வெளாடு்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது அந்த மாரி தான இருந்துச்சு இந்த டைம் வந் ந்து லாஸ்ட் டைம் வந்து எங்க ஏரியில வந்து ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு சோ அதுக்கு முன்னாடி மழ பெஞ்சதுனால தண்ணியா இருந்துச்சு இந்த டைம் சுத்தமா தண்ணியே இல்ல சோ இருக்குற நெலத்துல எல்லா ஃபுல்லா செடிங்களும் பச்ச பச்சயா இருந்துச்சு இப்ப காஞ்சும் போயிடுச்சு வெயில் காலத்துனால சோ அந்தக் காஞ்சு போன ரீசன்னால பாம்புங்களு வந்துருமோன்னு அது ஒரு பயம் நம்மளுக்கு
ஆ
ஏன்னா இப்போ வந்து நம்ம அ பாக்கறக்கு எதா நியூஸ் எல்லாம் எல்லாமே பாக்க றோ அ அந்த குளிர் எடத்த தேடி பாம்பு வருது அப்டின்ற நம்ம நிறைய நியூஸு பாத்துருக்கோ ஆனா நம்ம சைடு இங்க இருக்குறதுனால அந்த அந்த அளவுக்கு தொல்லலா இல்ல ஆனா வில்லேஜ் ஜ் சைடுல கண்டிப்பா இந்த காடு பக்கத்துல இந்த செடிங்க பக்கத்துல புதர் பக்க தா வீடும் இருக்கும் சோ அந்த டைம்ல வந்து நாங்க பாம்பு வந்துருமோ அந்த பயத்தில அந்த அச்சத்தில கூட இருந்தோம் ஆனா நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்புலா சுத்தும் ப்ரோ அதனால கொஞ்சம் வெளியில போறதுக்கும் அங்கேயும் கொஞ்சம் பயமா இருக்குது அதுக்கப்றோ அது வந்து நார்மலா நாங்க வந்து சாரப்பாம்பு அந்த மாரி தான் ப்ரோ பாப் ஓ இந்த மாதிரி அவ் இல்ல தண்ணி பாம்பு வந்து தண்ணி இருக்க சொல்ல இருந்துச்சு
ஓகே
அது வந்து நாங்க ஏரி பக்கத்துல வந்து ஃபுல்லா சட்டைய எல்லாம் கழட்டி நெறைய பாம்பலா இருக்கு ஒரு டைம் வந்து வீட்டாண்டே நாகப்பாம்பே வந்துச்சு ப்ரோ ஆமா கொலா வீட்டுக்கு ஆமாப் ப்ரோ நாக பாம்பு இருந்துச்சு கொலாக்கு பக்கத்திலே படுத்து இருந்துச்சு அது ரெண்டு நாளா எங்க வீட்டு கிட்ட தா சுத்தி இருக்குது யாரோ பாத்து பாத்துட்டு முன்னே சொன்னாங்க பா ஏதோ கயிறு மாரி இருக்குது கல்லு மேல அப்டின்னு சொன்னாங்க அப்றோ வந்து ஒரு ஒரு நாள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கொழால தண்ணி புடிக்க போக சொன்னா அந்த அடியில பள்ளத்துல வந்து பாம்பு இருக்குறது பாத்து அப்ற என்ன பாம்புன்னு பாத்தா நல்ல பாம்பு நல்ல வேல சின்ன பசங்க யாரும் இது பண் அப்றோ அது இது வந்து புடிச்சு வெளில விட்டாங்க ப்ரோ அது கொஞ்சோ அடர்ந்த காடு பகுதி மாரி இருந்துச்சு அத கொண்டு போய் அப்டியே ஆமா ப்ரோ ஒரு டைம் வந்து அப்டிதா ப்ரோ கண்ணாடி விரியன்ன கூட பாத்தேன்னு சொன்னாங்க எங்க ஏரி ச
ஓகே ஆ
ஆமா அதெல்லா இன்னு டேஞ்சர் நம்மளுக்கு அது கண்ணாடி வீரியனா மழை பாம்பான்னு தெரியல ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு அச்சத்துல நம்ம அப்டிதா சொல்லுவோ சேரி ஏதோ ஒன்னு ரெண்டுமே ஒரே வெரைட்டி மாரி தா இருக்கும் பாக்கறதுக்கு
ஆமா
ஆமா இருந்தாலு ஏதோ அதுவா இதுவானு தெரில ஆனா இந்த பாம்பு கொஞ்சோ ஷார்ட்டா தா இருந்துச்சு ஒரு சின்னதா நம்ம ஒரு மொளோ அந்த கைய
ஆமா ஆமமா கொஞ்ச ஆனா தடிசா இருக்கு நினைக்குற அது
ஆமாாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ அது இதுவா அதுவான கொஞ்சோ டவுட்டா இருந்துச்சு ஆனா வந்து எங்காஸ் வந்து நாங்க அந்த பாம்பு தான் நம்ம கன்சி நாங்க கன்சிடர் பண்ணிக்கணோ சேரி அது து நம்ம பக்கம் போக கூடாது நம்ம பக்கத்துலயே போக கூடாது அப்டின்னு தா நெனச்சுட்டு அ நாங்க வந்து இது கொஞ்சோ சேஃபா இருந்துட்டோ ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ ஆமா ப்ரோ சேரி ப்ரோ இப்ப வந்து
சொல்லுங்க ப்ரோ
நீங்க
ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு ஒரு மாரி ரொம்ப பேக்ல போகுது வாய்ஸ்
அ இப்ப கேக்குதா ப்ரோ
அ இப்போ ஓகே ப்ரோ
அ ப்ரோ ப்ரோ இப்ப நா பேச நா சொன்ன பாத்தீங்களா ஒரு இன்சிடென்ட்டு சோ அந்த மாரி மாரி நீங்க ஏதாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க இந்த மாதிரி டேஞ்சரஸா சொல்றே இந்த மாதிரி பாம்பு
டேஞ்சரஸ்னா எப்டின்னா பேய் பேய் கத வேணா சொல்லுவா ப்ரோ ரியலா நடந்தது
ப்ரோ அது கொஞ்சோ அதா ப்ரோ சொல்லலா இருந்தாலு வந்து நம்மளுக்கு திகிலா இருக்குல்ல நைட் டைம் அதனால கொஞ்சோ பயமா தா இருக்குது
அப்டின்னா நாங்க ஃப்ரெண்டு டூரு போனது வந்து அப்டி அந்த மாரி டூரு போன எடத்துல ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஒரு மாரி இதாகி ரொம்ப அ ஒரு மாரி ஆக்கிட்டாங்க மொத்தோ ஒரு இருவத்து நாலு பேரு கிட்ட போனோம் போயிட்டு அவங்களுக்கு பேய் புடிச்சுக்கிட்டு அது ஒரு மாரி தூக்கி கண்ணகின்னல்லா ஒரு மாரி மேல காட்டிக்கின்னு நாக்கு இழுத்துக்கிட்டு ஒரு மாரி பண்ணுவாங்கல அது லாஸ்ட்டு வரைக்கு நாங்க நெனச்சது ஒடம்பு சரில போல அப்டின்னு நெனச்சு ஹாஸ்பிடல்லா கூட்டு போனோ கடைசில ஹாஸ்பிட்டல்லா போனா அந்த நேரோ ஓ ஒகேயாவது திருப்பியு ஆனா அப்டியே இதாகிட்டே இருக்கு கடைசில பாத்தா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதெல்லா ரியலா பாத்தே ப்ரோ அத அதெல்லா நா எவ்ளோ நாலு வாழ என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பேய பாக்கணும் பேய பாக்கணும் அப்டின்ட்டு சில டைம்ல ரோட்ல ஒக்காந்துருப்பே பேய பாக்கணும் எங்கடா இருக்கு பேய் பேயுனு ஆனா ஒரு நாள் அத ஃபீல் பண்ண அதுக்கப்பற என் வாழ்க்கைல அத மறக்கவே முடியாது ப்ரோ ஆனா இருக்கு ப்ரோ அதெல்லா
ம் ஆமா ப்ரோ இப்ப வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்தா கண்டிப்பா ஒரு நெகட் ஒன்னு இருக்கத்தான் செய்யு
கண்டிப்பா சில பேர் சொல்றாங்களா அதெல்லா கெடயாது அப்டின்ட்டு ஒரு காலகட்டத்துல நானு அப்டியெல்லா அதெல்லா நம்ப மாட்டே ஆனா அத கண்ணால பாத்த பெறகு அதுக்கப்பறோ வேற மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ அது
ஆமாம் ப்ரோ இப்ப வந்து நேச்சுரலாவே நம்ப எ அ நைட் டைம் கூட நம்ப அப்டி வெளில போனா கூட அ சயின்ஸ் படி என்ன சொல்வாங்கனா நம்ப வந்து மரத்துக்கு கீழ போககூடாது மரத் மரத்துக்கு அடில படுக்கக் கூடாது அப்டின்லா சொல்வாங்க ஏனா வந்து அ பகல்ல வந்து மரோ என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைட எ எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன தா ரிலீஸ் பண்ணு ஆனா நைட் டைம்ல என்ன பண்ணும்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைட வந்து ரிலீஸ் பண்ணுமா
ஓகே ஆக்சிஜன எடுத்துட்டு கார்பன்டைஆக்சைட வெளிய உட்னு
ஆமா ஆமா அது வந்து ரிலீஸ் பண்றது வந்து கார்பன் டை ஆக்சைடு சோ கார்பன் டை ஆக்சைடு வந்து கொஞ்சோ டேஞ்சரஸான கேஸு ஏனா வந்து இப்ப நம்ப வெளில உற்றது கார்பன் டை ஆக்சைட் கேஸ் தா சோ அதனால வந்து நம்ப மரத்துக் அடில இருந்தோம்னா நம்ளுக்கு அது ஒரு மாரி தல சுத்தற மாதிரி ஒரு மாரி பேட் வைப்ரேஷன் அந்த மாரி இருக்கிறதனாலதா நீங்க மரத்துக் அடில படுக்காதிங்க சில பேர் அதயு சொல்லுவாங்க மரத்துக்கு அடியில பேய் இருக்குது போகாத படுக்காத உக்காராத சோ அது சயின்ஸ் ஆமா ஆமா ஆமா இது வந்து சயின்ஸ் படி அப்டி சொல்றாங்க ஆனா நம்பளுக்கு தோணலா சரி நம்ப நம்ம மைண்ட் இப் டி இருந்தாலு வேற மாரி கூட போகு ம் ம் ம் ஆமா ப்ரோ அது கண்டிப்பா நீங்க ஆம்மா ஆமாம்மா ஆமா அது வந்து நம்ப மறுக்க முடியாது ப்ரோ சில விஷயத்த வந்து நம்ப உணர்ந்தா தா நம்ளுக்கே தெரியு
கண்டிப்பா
ஆமா ஏனா வந்து எக்ஸ்பிரியன்ஸ் பண்ண உங்ளுக்கு தெரியு ஆ நானு சில விஷ்யோ சொல்லி கேள்வி பட்ருக்கே
அ இல்ல இல்ல அது சில சில பேர் எப்டின்னா சொன்னால என்ன தெர்மா சொல்வாங்க ஏய் இதெல்லா ஏதாவ்து கத சொல்லாதப்பா அப்டினுவாங்க ஆனா அது ரியலா எப்டின்னா அத ஃபீல் பண்ணவங்க மட்டுதா அது தெரியு இப்போ எனக்கு அந்த ஸ்டோரிய சொன்ன கூட ஒடம்பெல்லா அப்டியே ஒரு மாரி அந்த முடிகெடியெல்லா ஒரு மார் சிலிக்கு அப்டியே சொல்லும் போது ஏனா அது அப்டியே மைண்ட்ல இருக்கு எனக்கு அந்த ஒவ்வொரு இது
ஆமாம் ப்ரோ ஆனா எங்க ஃப்ரெண்டு கூட அப்டியே உட ந நறைய விஷ்யோ சொல்லிருக்கா ப்ரோ இந்த சௌத் சைடா அந்த பையே
ஓகே
அவங்க அங்க வந்து இந்த மாரி நார்மலா நடக்கறது தா நடக்கற விஷ்யோந்தா அப்டின்னு சொல்றா சோ நம்ப நார்த் சைடு இருக்கிறதனால நம்பளுக்கு அந்த அளவ்க்கு இங்கல்லா அந்த அளவுக்கு ஃபெமிலியரா இல்ல ஏனா இங்க வந்து அ யாரையு கொற சொல்ல ஆனா வந்து இங்க வந்து அ அந்த அளவுக்கெல்லா பக்கத்து வீட்ல இருக்கறவ பத்தி எல்லா கேர் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபேமிலி பத்திதா இது பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாங்க ஆனா நம்ப சவுத் சைடு அந்த வில்லேஜ் சைடு பாத்தீங்கனா சோ எல்லார் கூடயு கேதர் பண்ணி இந்த விஷ்யோ அந்த விஷ்யோ அப்டின் தா பேசி சோ அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து கண்ணு வெக்கறது கூட சான்ஸ் இருக்கு சோ அத நா கொற சொல்ல அது பேசிக்கா அது இயல்புதா எல்லாருகுமே சோ அதனால நம்ப மத் தவங்க கண்ணு வெக்கிறது கண்திஷ்டின் கூட சொல்வாங்க அதுக்குண்டு சோ அந்த மாரி விஷ்யோ நடக் றது ஒரு இயல்பு தா இருந்தாலு வந்து அது நம்ப அ தவிர்க்கவு முடியாது இருந்தா என்னன்னா மத்தவங்க விஷயத்துக்கு நம்ம போம்ம இருந்தா நம்ப அ யாருக் கு எந்த விஷ்யமு நம்ப யார்கிட்டயு சொல்லாம இருந்தாலு செரி யாருகிட்டயு நம்ப விஷ்யத்த சொ சொல்ல கூடாது நம்ப என்ன பண்ண போறோனு சொல்லகூடாது சோ அந்த மாரி நார்மலா நம்ப எத இப்ப இந்த விஷ்யோ நா பண்ண போறே அப்டின்னு மத்தவங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷ்யோ நடக் காம கூட வாய்ப்பு இருக்கு சில டைம் நானு அது எக்ஸ்
கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா உண்மதா அது
ஆமா ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இவனுக்கு இப்டி நடக்கப் போதா அப்டி நடக்க போதா அப்டின்னு யோ ச்சு யோச்சு யோச்சு அது அவுங்க என்னவோ தெர்ல என்ன நினைக்கிறாங்கன்னு தெர்ல அது அந்த வேல நெறைய வேல அப்டித்தா போகுது ப்ரோ அதனால வந்து நம்ம ஒரு விஷ் ச்சயோ நம்ம பண்ண போறதா இருந்தா யார்கிட்ட சொல்லாம பண்ணா அது கொஞ்சோ பெட்டரு ஆனா இங்க இருக் க்கற லைஃப் ஸ்டைல் வந்து மத்தபடி யாரு பத்தியு கேர் பண்ணிக்க மாட்டாங்க அவுங்க வேல உண்டு அது ஒண்டுன்னு இருப்பாங்க ஆ இங்க வந்து மேக்சிமம் வந்து வெளியில வர்றத்துக்கே வாய்ப்பு இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ரெண்டு வீடு தா தெரியு
ஆமா யாரு அந்த கரண்ட்டு கரண்ட்டு போனா கூட வரமாட்டாங்க ஏதாவுது இன்ஃபார்ம் பண்ணு ஏதாவு கம்
ஆனா இன்னொரு ஐலைட் என்னன்னா இங்கக்க ஆமா இன்னொரு ஐலைட் என்னன்னா கரண்டு போச்சன்னா நாப்பது அம்பது போன் பண்றுவாங்க
கண்டிப்பா ஆமா
நம்ப கிராமத்து சைடுலா அப்டி இல்ல ஜாலியா நிலா வெளுச்சதல உக்காருவோ அதுக்
வெளிய வாசல்லே பாய போடுவோ படுப்போ தூங்குவோ
ஆமா ஆமா அந்த லைஃப் ஸ்டைல்லா வேற ரகம் ப்ரோ ஆனா இந்த லைஃப் ஸ்டைலோட அது ரொம்ப வேற ரதோ இப்ப இங்க
ஆமா
வண்டிங்க நெறைய போறதுனால ஒரே பொக பொகன்றதோட அந்த ரொம்ப ஹீட்னஸ்ல்லா ரொம்ப அதிகமா இருக்கு நம்ப சைட்லா
கண்டிப்பா ஆமா ப்ரா
ஆமாம் ப்ரோ சரிங் ப்ரோ ப்ரோ இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு பேஸ்ட்டு வரட்டுமா
ஆ ஓகே ப்ரோ ஃபைன் ப்ரோ பாருங்க ஓகே ப்ரோ ஓகே ப்